ஏ
க்க வணக்கோ வணக்கோ
அ ஆ நல்லாருக்கோ நல்லாருக்கோ இப்போ நம்ம மொ முதல் அழைப்புல பாத்தோ நம்ம பேசினது பாத்தோ அப்டின்னா நம்ம வந்து அதாவ து நீங்க இருந்த ஊர்ல வந்து என்ன அதாவது சாப்பாடு வந்து ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்டின்ற மாரி நம்ம பேசிட்டு இருந்தோ இல்லைங்களா சோ அத பத்தி நம்ம கொஞ்ச தெளிவா பேசலாங்ளா
ஆ பேசலாம் பேசலாம் பேசலா
ஆ அ சொல்லுங்க அதாவது நம்ம இந் அதாவது நீங்க இருந்த ஊர்ல வந்து ஆ இப்போ வந்து உடனே வந்து உடனடியா வந்து நமக்கு நடவடிக்கை எடுக்குறாங்க அப்டின்னு சொன்னிங்க அப்டிதானே ஆ ஆ அது எப் ப வந்து அது வந்து அங்க அந்த முறைய எப்டி அங்க வந்து கையாள்றாங்க அப்டின்னு நினைக்கிறீங்க
இல்ல அவுங்க ஆ இப்ப ஒரு யாருக்காவது ஒரு எந்த பிரச்சனயா இருந்தாலு செரிதா மற்ற எந்த உடலூ எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலு ஹாஸ்பிட்டலுக்கு போன ஒடனே அவுங்க மொதல்ல பாக்குறது இப்ப இங்கேயே அது மாரி நடமுறை இருக்கு இருந்தாலு அத வந்து கள ஃபாலோ பண்ண மாட்றாங்க
இல்ல இல்ல ஏதாவது நா இப்ப நாங்க இருக்குற நாங்க நாங்க இருக்கற ஊர்ல பாத் த்தீங்க அப்டின்னாக்கா அ இப்ப வந்து ஃபுட் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு சாப்பாடு வந்து உடலுக்கு சேரல அப்டின்னாக்கா அது ஒன்னு பெரு சா எந்த கடை அப்டின்னு கேட்டுட்டு அவுங்க எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கமாட்டேங்கிறாங்க
அது எடுக்க மாட்டேங்கிறாங்க
சொல்றே இல்ல நா எப்டி இத சொல்றே அப்டின்னா என்னோடே மகளே அதாது என்னுடைய பெரிய மகள நா கூட்டிக்கிட்டு நாங்க ஒரு கோவிலுக்கு போயிருந்தோ அதாது இங்க ஓர் மிக பெரிய ஒரு பெரிய கோவில் அப்டின்னு சொல்லக்கூடிய ஒரு கோவிலுக்கு போயிருந்தோ அதுக்கு அ அருகாமைல ஒரு பீஸா கடை இருந்தது
ஆ
அங்க ப அங்க வந்து பீட்சா வேணும் அப்டின்னு சொன்னதுனால வாங்கி நாங்க சாப்பாடு குடுத்தோ அவுங்க வந்து அதிகமாக சாப்பிடவில்லை அது இது நடந்து பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு நடந்த வே ஒரு நிகழ்ச்சி ஒரு ஒரு ஒரே ஒரு ஒரு பீஸ் தா சாப்புட்டு இருப்பாங்க அதுல இருந்து ஆனா அங்களுக்கு உடலுக்கு சேரல வாந்தி வ வயிற் இரத்த அளவு ஜூரோ அப்டின்னு சொல்லி கண்டினியூவா அங்களுக்கு ஒடம்புக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சி அப்போ நாங்க மருத்துவமனைக்கு அழச்சிட்டு போம்பொழுது அவுங்க வந்து கேட்டது ஏ ஏதும் சாப் சாப்பாடு ஏதோ உடலுக்கு சேரல அப்டின்னு சொல்லி குடுத்தாங்க ஆனா அதுக்கப்புறம் நாங்க ஆமா ஓ அந்த மாரி சொல்லிட்டாங்க ஆனா வந்து நாங்க அதுக்குன்னு பொண்ணுக்கு வேற எதுவுமே நாங்க வாங்கி குடுக் வெளில எங்கயு சாப்புட்லனா அவோ டாக்டர் மருத்துவர் என்ன சொன்னாரு அப்டின்னா நீங்க கடையில வாங்கி சாப்பிட்டு இருக்கீங்க அந்த உணவு சேரலன்னு அப்டின்றத மட்டு அவுங்க சொல்டாங்க
ஆ ஆ
நாங்க வந்து வீட்டில அது அதாது வீட்ல பாதீங்கன்னா அப்போது அந்த டையத்துல கஞ்சி ரசம் அந்த மாரி தான் சாப் கூப்டுட்டு இருந்தோ க ஒரு இ ஒரு வாரம் போல அதனால நாங்க வேறு வித்தியாசமான சாப்பாடுகள் எதுவும் சேத்துக்கல அப்ப கண்டிப்பா வந்து அந்த சாப்பாடு தா பாப்பாவுக்கு சேரல அப்டின்னு சொல்லிட்டு அப்போ மருத்துவர்கிட்டயு நாங்க சொன்னோ இந்த மாரி மன் அதாது நான் மருத்துவர பாத்தது அதற்கு பக்கத்துல ஒரு ரெண்டு மூன்று கடைகள் தள்ளிதா அந்த ஒரு நாங்க சாப்ட கடையு இருக்கு அப்போ அவருகிட்ட சொல்லும்பொழுது இப்ப ஒரு எந்த ஒரு அ ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல அவர் ஒன்னு எங்க கிட்ட கிட்ட வந்து இந்த மாரி நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க இவுங்ககிட்ட சொல்லுங்க இவுங்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்டினு சொல்லி இருந்தாங்கன்னா நாங்க உடனே இத தெரியப்படுத்துறதுனாலும் அவுங்களுக்கு கொஞ்சம் எவ் நம்ம நம்மளே மாதிரி எவ்ளோ பெரிய கொழந்தைகள் துக்கிட்டு வந்து அந்த எடத்துல சாப் புடுவாங்க நாங்க சாப்பிடும்பொழுது நறைய கொழந்தைகளு அங்க வந்து சாப்புட்டு இருந்தாங்க
சாப்புட்டு இருந்தாங்க
ஆ அது அப் இப்போ பாதீங்க அப்டின்னாக்கா இதுதா சே இது மாதிரி உடனே உடனே இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்த இந்த மாரி விஷயங்கள் நடக்க நடக்காது இல்லைங்ளா அதனால நாங்க ஒ நாங்க ஒடனே வந்து பாப்பாவுக்கு முடியல அப்டின்னு சொல்லி ஒடனே மருத்துவமனைக்கு அழைச்சி சென்றதுனால எங்களுக்கு வந்து மருத்துவர் கூறனாங்க இதுதா விஷயோ அப்டின்றத சொன்னாங்க
ம்
இல்ல நம்ம இருக்கட்டு பாத்துக்குவோ நம்ம ஒரு நாள் அது மறுநாள் போய் பாத்துக்குவோ அப்டின் நனைச்சிருந்தா கொழந்தைக்கு எதாவ்து ஒண்ணு ஒண்ணு இதெது ஆகலையா ஆ இத மாதிரி இங்க பாத்தீங்கன்னா அந்த மாரி விஷயங்கள் நெறைய நடக்குது அ அதாவ்து அ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கறதே கெடையே எடுக்கமா இருக்கறாங்க இங்க இப்போ ஒரு
இப்ப வெளிநாட்டுலன் பாத்துக்கிட்டிங்கன்னா வெளிநாட்லு பாத்துக்கிட்டீன்னா இப்ப எனக்கு இவ்ரு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ரொம்ப பழக்கல்ல அவரு ஒரு மாமா முஸ்லீம் சொல்லுவாங்க அவரு வந்து இந்த ரோட்டு கட ரோட்ல போட்டுக்கிட்டு விப்பாங்க பாருங்க அது அன்றாடைக்கு விக்கிறவங்க தா அவனொன்னு மாற்று கருத்து இல்ல ஆனா எதோ ஒரு தவறு நடந்திருக்கு அவரு அங்கதா கொஞ்சோ வெலையு கொறவா இருக்கு இப்ப ரெஸ்டாரண்ட்ல வாங்கறத விட அங்க வெலை இவங்கள்ட்ட கொறவா இருக்கு ருசியாருக்கு டெய்லி அவ் ங்க அண்ணன்னைக்கி கட போட்றவங்க ஆனா எதோ ஒரு தவறு நடந்திரு ஆமா ஆனா அதே டேஸ்ட்ட விட த தரமா இருக்கு வெலையு கொறவா இருக் கு மக்கள் விரும்பி சாப்புடுவாங்க இது அன்றாட உள்ள கட அந்த மாரி வரிசையா போட்ருப்பாங்க அந்த மாரி கடயில தா அவரு வாங்கிட்டு போய் சாப்ட்டாரு வாய்ண்ட்டு போய் சாப்பிட்டோனா அவருக்கு எதோ ஒத்துக்கல்ல ஒத்துக்கலனா ஒடனே இது எங்கே என்ன சாப்பிட்ட ஏது சாப்பிட்டா எங்கே சாப்பிட்டான் சொல்ட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் குடுத்துட்டாங்க ஹாஸ்பிட்டல் மூலியமா அவுங்க வந்து இவுங்க வந்து சோதன பண்ணி பாக்கும்போது இவுங் கடைய இழுத்து சாத்திட் டாங்க அ கடைய இனிமே நடத்தக்கூடாது இந்த மாரி ஒ ஃபுட்பாய்ச அ ஆய்ட்டு அ அப்டின் சொல்லி கடைய நடத்திட்டாங்க இதுவே கண் கூட இதைய நா பாத்த ஒரு நிகழ்ச்சி இது மாரி நறைய நடக்குது அந்த மாரிலா இருக்கு ம் இல்லேனாக்கா அவுங்க வந்து பைய்ன அடிப்பாங்க அபதாரம் விதிப்பாங்க அந்த நகராட்சியில இருந்து வந்து ஆமா ஒனக்கு வேண்டி ஆமா இந்த நீ இன்னு சுகாதார இல்ல இன்னு பிரச்சன இருக்கு உங் கடைல பிரச்சன இருக்கு அ கம்ப்ளைண்டடு இருக்கு அப்டின் சொல்ட்டு ஒரு அபதார அடிப்பாங்க இல்லைன்னா ஒரு இழுத்து மூடிருவாங்க பதினஞ்சு நாளைக்கு உ கடய சாத்து அப்டின்ட்ருவாங்க ம் அந்த மாரி உள்ள அ சுகாதாரத்துறையில அவுரு உங்க கண்ட்ரோலா வெச்சிருக்காங்க ம் அதயும் மீறி ஒன்னு ரெண்டு இந்த மாரில்லா நடக்கறது இ இ இ இயல்பு தா அது அது ஒன்னும் நம்ம மாற்ற முடியாது இருந்தாலு பிரச்சனேனு வரும்போது தா அந்த மாரி கொஞ்சோ பிரச்சன பெருசாவு வந்து சோதன பண்ணுவாங்க ம் பிரச்சன இல்லேன்னா அது பாட்ல ஓடிக்கிட்டு தாருக் கு அது யாருக்கு தெரிய போறதில்ல ஆமா
நிச்சயமா அதாவ்து நம்ம அவுங்க உடனே மருத்துவர போய் அணுகனதுனால அவுங்களுக்கு வந்து அத மூலியமா அவுங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஆனா
கப்படி தெரிய போறதே வாய்ப்பில்ல என்னமோ ஒரு மருந்து ஆமா இங்க அதுதா ஒரு பெரிய ம் வெளிநாட்டில அதா ஒரு பிரச்சன்
மருத்துவர போய் பாக்கறது பாத்தோ எந்த ஒரு ஒரு ஒரு நடவடிக்கையு எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்டி
எடுக்கற தா அவுங்க வந்து யா பார நோக்கத்திலயே வந்து இதுக்கு இந்த மருந்து வ்வா அந்த ஊசி போட்ணு இந்த ஊசி போட்ணா அத பண்ணணு இத பண்ணணு சொல்லி நம்பளதா மண்டைய கழுவாங்களோ ஒழிய அவுங்களுக்கு தீர்வ்வ வந்து இது பண்ண மாட்டாங்க இதுக்கு என்ன காரணம் அதுக்கு மேற்கொண்டு அந்த இதெல்லா போ மா பாக்க மாட்டாங்க ம் அவுங்களு வைத்தியத்த மா வைத்தியத்தினுடைய நோக்கமே அவ் அததா பாப்பாங்க வியாபாரத்து மூலியமாதா பாப்பாங்க ஆ அத செய்யணு இத செய்யணுன்னு சொல்லி நம்பல ம் உண்ம தா அப்டி தா
இங்க நானு அப்டிதா இருக்கு அதாவது இங்க பாத்தீங்கன்னா மருத்துவமனையிலும் இருக்கட்டும் கல்விகளாருக்கட்டும் எல்லாமே இப்ப வந்து பணத்தை நோக்கி தானே போயிட்டு இருக்காங்க மக்களுக்கு சேவை செய்யும் ஆமா மக்களுக்கு சேவை செய்யும் அப்படின்ற நோக்கத்துல எந்த ஒரு துறையுமே இல்ல முன்ன முன்ன முன்னைய எல்லாம் பாத்தீங்க அப்டின்னா அதாவது நா சின்ன பிள்ளைங்க இருக்குபோதெல்லா அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு இங்கெல்லா மருதுவம் பாத்துருக்காங்க
ஏ ஆமா ஆமா ரெண்டு ரூவாய ரெண்டு ரெண்டு ரூவாயல்லா வாங்கிட்டு ஆமா ஆ ரெண்டு ருவாலா வாங்கிட்டு அதே இல்லாத கடன் சொல்லிட்டு போறவங்கல்லா இருக்குறாங்க கிராம புறவங்கள்ல ம் ம் அப்டின்னா
இவர் இருந்திருக்காங்க அந்த காலத்தில் எல்லா ஆனா இப் ப ஒரு ஒரு மருத்துவமனைக்கு போறோ அப்டின்னா கொறஞ்சது ஒரு ஐயாயிரமாவது தேவபடுது மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது மருந்து வாங்கும் பொழுது ஒரு ஐயாயிரவாய்க்கி கொ இது ஒரு காச்சல் ஒரு சளி அப்டின்னு போனாவே மதிகப பட்சம் ஒரு ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் அப்டின்ற ஒரு ஒரு தொகை நம்ம செலுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆ இப்போது இந்த வெயில்
ஆ கிராமபுறங்கள் எல்லா பாத்தா ஹோமியோபதி டாக்டர்னு சொல்லுவாங்க அதுல வந்து பணத்தே எதிர்பார்க்காம வைத்யம் பண்ணி வுடுறவங்கலா இருக்றாங்க செல இப்பரு அவசர கேசுக்கு முன்பணம் தேவைன்னு போர்டே போட்டிருப்பாங்க ஏ எனக்கு தெருஞ்ச எனக்கு தெருஞ்ச ஒரு டாக்டர் அந்த மாதிரி போடே போட்ருந்தாரு அவர் எறந்துட்டாரு இப்ப இல்ல உயிரோட அந்த மார்லா கிராம புறங்கள்லாம் ஒரு ஒரு வியாபாரம் வந்து ஒரு நோக்கமாவே சேவ் பணத்தினுடைய நோக்கமாகாவே ஆ அவ சரகேசுக்கு முன்பணம் தேவைன்னு போட்டுருப்பாங்க ம் ஏன்னா அவுங்க வியாபாரம் பாத்து ட்டு அவுங்க என்ன செஞ்சிருவாங்க முடிலனா டக்குனு தூக்கிட்டு அடுத்த ஆஸ்பத்திரிக்கு போயிடுவாங்க இல்லன்னாக்க வேற ஏ எங்கையாவது காரு இரு வரவச்சு வேற எடத்துக்கு போயிடுவாங்க அப்ப இவுங்க வைத்தியம் பாத்ததுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க அதுக்காக வேண்டி முன்பணம் தேவை அப்டின்னு முன்னாடி காச வாங்கிட்டு வைத்தியம் பாக்குற டாக்டர்லா இருக்காங்க நா சின்ன புள்ளைல இருக்கும்போது நா பாத்திருக்கே ம் ஆ அவர் இறந்துட்டாரு இப்ப உயிரோடு இப்ப இல்ல ஆ ஹோமியோபதி டாக்டர் தா அவரு ஆ
அதாவது சித்த மருத்துவர் அப்டின்னு
சித்த மருத்துவர் சொல்லுவாங்க ம் அதுவு புதும் ம் சொல்லுங்க
இப்ப எல்லாம் பாத்தீங்க அப்டின்னா அந்த மாதிரி மருத்துவர்கள் எல்லா இப்ப வந்து பாக்க முடில அதாவது இந்த இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் நன்கி நா எங்க அப் அப்பா அம்மாலா சொல்லி கேள்விப்பட்டேன் அந்த மருத்துவர்கள் தான் இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய்க்குலா நல்ல ஒரு மரு நல்ல ஒரு அதாவது போய் பாத்தோ அப்டினா உடனே சரியாகிடும் அப்டின்ற மாரிலாம் மருத்துவர்கள் இருந்திருக்காங்க ஆனா இப்ப அந்த மாதிரி மருத் துவர்கள பாக்கறதுங்கிறது மிகவும் ரொம்ப அரிதான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு அந்த இப்போதக்கி அந்த மாதிரி மருத் துவர்கள் யாரும் இல்லன்னு அப்டிதா நா நெனக்கிறே
எனக்கு தெரிஞ்சு பதினஞ்சு ரூவாய்க்கி ரெண்டு ஊசி போடுற டாக்டர்லாம் இருக்குறாங்க இப்போ இல்ல நா சின்ன புள்ளயா இருக்கும்போது இப்ப அவரு பெரிய இப்ப பெரிய ப ல பெரிய பணக்காரங்களலா பெரிய லெவல்ல போயிட்டாங்க
அதா இப்பொழுது அந்த மரி மருத்துவர்கள் இங்க யாரையு பாக்க முடில அப்டின்தா இந்த
அ மருத்துவர் இருக்காரு அந்த மருத்துவர் இன்னமு இருக்காரு ஆனா அந்த பதினஞ்சிருவா இப்ப இல்ல இப்ப கூட வாங்குவாங்க இருந்தாலு ரெண்டு ஊசி போடு ஒரு ஒரு ட்ரிப்புக்கு போனா ரெண்டு ஊசி போடுவாங்க ஆனா பய்ஞ்சுருவா தா வாங்குவாரு அ இப்ப அந்த மருத்துவர் இருக்காரு ஆனா கூட்டோ இப்ப நல்லா பணக்காரு ம்
ஆ அதுதா நீங்க சொல்லும்போது பாத்தா அந்த மாரி மருத்துவர்களு இப்ப இருந்துருக் தாங்க இல்லயா நீங்களே அத வந்து பாத்துருக்கீங்க அப்டின் சொன்னிங் ப்ப இப்ப என்னுடைய காலகட்டத்துலியே இத மாரி நா மூவாய்ருபா நாலாய்ருபான் செலவு பண்ணி நா போயிட்டு இப்ப மருத்துவர பாக்குறே இன்னு என்னுடைய பிள்ளைங்கள் காலத்துக்குல்லா போய் பாத்திங்க அப்டின்னா அவுங்களுடைய ஒரு தலைமுறை அந்த அந்த குழந்தைகள அவுங்ளுடைய தலைமுறை காலங்கள்ல பாத்தீங்கனாக்கா இன்னும் வந்து அதிகமான ஒரு சூழ்நிலை தா ஏற்ப படும் அப்டின் நெனைக்கிறே உங்ககிட்ட இப்ப நா நறைய விஷயங்கள பேசி தெரிஞ்சிக்கிட்டே அப்டின் நெனைக் கிறே மீண்டும் அடுத்த அழைப்புல நம்ம இத பத்தி பேசலா தெளிவாக
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா நன்றி வணக்கம்